எனக்கு ஆ வணக்கமா
ஹலோ கேக்குதா
ம் கேக்குதுமா வணக்கோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கமா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்க எல்லாரு இப்படி இருக்காங்க
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
சாப்ட்டீங்களா
ம் சாப்பட்லாமா இனிமே தா சாப்பிடணும்
அப்டியா
ம்.
செரி.
நீங்க சாப்ட்டாச்சா
ஆமா நா சாப்ட்டாச்சு
நல்லது நல்லது ம் என்ன சாப்ட்டீங்க காலையில
காலையில ஆப்பமு கடல கரியு
நல்லது நல்லது நல்ல விஷ்யதா ம் இங்கே வந்து நா சப்பாத்தியு சன்னாவு செய்யலாண்ட்ருக்கே
ஆ செரி செரி
நல்லதுமா ஆ நீங்க என்ன ம் சொல்லுங்கமா
மழை பெய்தா அங்க
மழை இல்லாமா வெயில் வெளுத்துட்டுக்குது
யா
ஆ அங்க
ஏ கிளைமேட் கொஞ்சோ கூலிங்காவு இருக்கு வெயிலு அடிக்கு அப்டியே
அப்டியா நல்லது நல்லது ஆ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
நா காலேஜு எம் காம் படிச்சுட்டு இருக்கே
நல்லதுமா ம் எம் காம் வந்து அக்கௌண்ட்ஸ் தானே அக்கௌண்ட்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சோ டீட்டெயில்ஸ் சொல்றீங்களா சப்ஜெக்ட் பத்தி
சேரி ச்சொல்றே
ம்
அக்கௌண்ட்ஸ்ல வந்து பேசிக் ரிலேட்டடா பேங்க் ரிலேட்டடாதா இருக்கு ஆ அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து எல்லாமே டேலி பண்ற மாரி பேலன்ஸு ஆ அந்த பேசிக்ல தா இருக்கு ஆனா எம் காம் ல செலபடி பாதி தியரி அப்டிதா இருக்கு
நல்லதும்மா
நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஆ சேரி சேரி என்ன படிச்சிருக்கீங்க
நா பி ஏ படிச்சிருக்கேம்மா
ஆ சேரி சேரி தமிழா இங்கிலீஷா ஆ ஓகே ஓகே
எம் காம் வந்து இப்ப செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கீங்களா
ஆமா ஆமா இப்ப ஃபைனல் இயரு
நல்லதும்மா ம் ம் சரிம்மா சமையல்லா நல்லா பண்ணுவீங்களா சமைக்க தெரியுமா
சமையலு கொஞ்ச கொஞ்ச தெரியு அந்த நான்வெஜ்ஜு மட்டு கொஞ்ச பண்ணா நா சாப்ட மாட்டே மத்தயிங்க எல்லாரு சாப்டுவாங்க
நான்வெஜ் சாப்ட மாட்டிங்களா
நான் நா சமைக்கிறது நா சாப்ட மாட்டே அது எனக்கு என்னன்னு தெர் ல அது ஏதோ பிடிக்காது மாதிரியே இருக்கு
நல்லது நல்லது ஆ
ம்
செரி செரி ஆ நீங்க சமைக்கிறது உங்களுக்கு புடிக்காது வேற யாராது சமச்சா நீங்க சாப்டுவீங்க
சமச்சி ஆ இல்லல்ல
என்னம்மா
என்ன ஜொ என்ன ஜொன்னிங்க
நீங்க சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஆனா வேற யாராது சமச்சா நீங்க சாப்டுவீங்க
ஆ நான்வெஜ்ல மட்டு வெஜ்ல வந்து நா சமையல் பண்ணா நானே சாப்ட்டுருவே
நல்லதும்மா நல்லதும்மா நான்வெஜ்ல நீங்க என்ன மாரி சமையல்லா சமைப்பீங்க
ஆ நான்வெஜ்ல வந்து என்னன்னா சிக்கன் ஆ சமையல் பண்ணுவே சிக்கன் வந்து என்னன்னா கொழம்பு மாதிலா வக்க தெரியாது கிரேவியா வைப்பே
நல்லதும்மா சவுண்டு கேக்குதும்மா பயங்கர சவுண்ட் கேக்குது ம் பஸ் சவுண்ட்லா அதிகமா கேக்குதுமா
ஆ ஆமா
ம் ம் ரிஜெக்ட் ஆவு இல்லேன்னா
அப்டியா
ம் சரிம்மா ஆ சரி பேசுங்க இல்ல பேசுங்க இந்த கால் பேசிடுங்க
ஆ சேரி சேரி
ம் ம் சரிம்மா ஃபிஷ் கொழம்பு வந்து உங்களுக்கு ஆ கடல் மீன் பிடிக்குமா நாட்டு மீன் பிடிக்குமா
இந்த கடல் மீன் தானே சாப்டுவே எனக்கு அந்த மீன் வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாரியே இருக்கு அதனால நா எடுக்க மாட்டே ஆ
ஆமா நாட்டு மீன் பாத்தீங்கன்னா அது சேத்துலயே வளர்றதுனால அந்த ஸ்மெல் அதுல இருக்கதா செய்யு நம்ம என்னதா தேய்ச்சு தழுவுனாலு அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே தா இருக்கு
ஆமா மாரி கவுச்ச வாடையாடிக்
ஆமா அதனால நானு செய்ய மாட்டே நாட்டு மீன் பிடிக்காது எனக்கு
ஆ ஆமா கடல் மட்டு ஒன்லி
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எடையில மீன்பிடி தடைக்கால வந்துச்சுல்ல கடல்ல மே மாசத்துல அப்ப வந் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு முறை வாங்கற மாரிதா ஆயிடுச்சு வேற வழி இல்லாம ம் ஆமா பசங்க மீன் சாப்டுவாங்க
சேரி சரி
அதனால வாங்கற மாரி ஆயிடுச்சு
ஆ நல்லாருந்துச்சா
ம் ம் எனக்கு சாப்ட புடிக்காது பா
ஆ சேரி
ஆமா
இதேது கடல் மீனு அதோட டேஸ்ட்டா இருக்கு நல்லாவு இருக்கு
ஆமா கடல் மீனுனா அந்த அளவுக்கு ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு அதுல வராது ம்
அ இந்த மீன்ல ஆட்டு மீன்ல வந்து என்னன்னா நம்ம எவ்வளவுத்துக்கு தா நம்ம அழகா வச்சாலு அந்த பொருள் ஸ்மெல் அடிக்கதா செய்யு
ஆமா அது என்னதா தேய்ச்சு கழுவி அது மேல இருக்கு அந்த கருப்பு பாத்தாலே கருப்பு மாரி ஒரு தோல் இருக்கு அத பாத்தாலே புடிக்காது சாப்ட ம் ஆமா நல்லது மா அ மீன் கொழம்ப நீங்க எந்த மாரி செய்வீங்க
ஆ மீன் கொழம்பா
ம்
நாங்க மீன் கொழம்பு எப்டி செய்வோனா அ தேங்கா ஆ ஒரு அஞ்சாறு சின்ன ஒலி அதுக்கப்பறோ வத்தல் அ மல்லி அ அதுக்கப்பறோ உள்ளது போட்டு நல்லா வசக்கு வசிக்கிட்டு இ இத வந்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு அப்பற இதையு ஊத்தி தக்காளி இருக்குளா
ம்
தக்காளி வந்து வெட்டி போட்டுட்டு மீனி அந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்பறோ மீன் கழுவிச்சக்க மீன போட்டுட்டு ரச தாழ்ச்சி ஊத்திருவோ
ம் நல்லது நல்லதுமா ம் நாங்க வந்து அ புலி சேத்துதானே நீங்க பண்ணுவீங்க
ஆமா ஆமா
உம் புளியில பாத்தீங்கன்னா ரெண்டு புளி இருக்குல்ல
ஆமா ஆமா
ஆ நீங்க எந்த புளி யூஸ் பண்ணுவீங்க
இ மரத்துல காய்க்கும்லா அத நாங்களே எ பண்ணி ஒடச்சி குத்தி வீட்ல வச்சு விடுவோ
நல்லது நல்லது
ம்
சரிம்மா சரிம்மா
ம் நீங்க
ம் ம் நாங்களு அப்டிதா எங்க சைடும் பாத்தீங்கன்னா மரத்துல இருக்க புளிதா
ஓ சரி சரி
ஆ அது வந்து நாங்க வருஷத்துக் ஒரு வாட்டி வாங்கி அத ஒடச்ச புளிய வாங்கி அதுல அதுல வந்து ஒரு வெதவ மாரி ஒண்ணு இருக்கு அத கட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி நாங்க ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோ
சேரி சேரி
ஒரு வருஷத்துக்கு உண்டானத வச்சுக்குவோ நாங்க அந்த மாரிதா யூஸ் பண்ணுவோ
ஃப்ரிட்ஜ்லே பிரிட்ஜ்லயா வக்கீங்க பிரிட்ஜ் ல வைக்காமே நல்ல தான இருக்கும்
ஆ அப்டி இல்லாம அது பாத்தீங்கன்னா கருப்பா போய்டு கொஞ்ச நாள் நல்லா இருக் கு அப்றோ நாளாவ நாளாவ பாத்தீங்கன்னா கருப்பா போய்டு கொழம்புல டேஸ்ட்டு வேற மாதிரி ஆயிடு அதை பிரிட்ஜ்ல கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு தேவையானத வெளில வச்சுகிட்டு பிரிட்ஜ்ல கொஞ்சோ வச்சிக்கிட்டோ அப் அப்டின்னா நாங்க ஃபிரெஷ்ஷாவே இருக்கு அந்த புளி நம்ம அப்ப வாங்கன மாதிரியே ஃபிரெஷ்ஷாவே இருக்கு அதுக்காக பிரிட்ஜ்ல வைக்கிறது
அப்டியா
ஆமம்மா
இரு
அ சரி மாம் ஆ இப்ப நாங்க அந்த புளிய கொஞ்ச நாள் கொஞ்ச நேரோ ஊற வச்சிக்கணு ஊற வச்சாதா அது கரைக்கிறதுக்கு நல்லா வ ரு அதுல இருக்க புளியு சுத்தமா நம்ம கரைக்க முடியு அதனால புளிய கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டு மீன பாத்தீங்கன்னா கடல் மீனா இருந்தாலுமே அது வந்து மஞ்சத்தூளு கல்லுப்பு இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லா போட்டு அத கழுவுனாக்க அந்த கவுச்ச ஸமெல் வந்து கொஞ்ச கொறையு அ னால அத ம் அது வந்து மேல இருக்க கிருமிகளுமே வந்து போய்டுமா அப்டின்னு சொல்லுவாங்க மஞ்சத்தூள் உப்பு அதெல்லா பயன்படுத்துறதுனால எதாச்சோ இப்ப கடல்ல பிடிச்சி வந்து ஒரு வாரம் கழிச்சுதா நம்மளுக்கே வருது கடலுக்கு வந்து அதுலேந்து கொஞ்ச நாள் கழிச்சுதா நம்மளுக்கு வீட்டுக்கு வருது அதனால பாத்தீங்கன்னா நா வந் அந்த மாரிதா பயன்படுத்துவ அந் மாரி கூட நீங்க செய்யலா அது நல்லதுதா அந்த இது வந்து நல்ல விஷய தா
சேரி சேரி
ம் சரிமா இப்ப வந்து அத அது மாரி கழுவி வச்சுட்டு அஹ் வெங்காயோ தக்காளி பச்சமொளகா வெந்தயோ இதெல்லா சேத்து நல்லா வதக்கிட்டு வெங்காயோ தக் காய்ல்லா பாத்தீங்கன்னா நல்ல காரேவி மாரி வரணு என்ன விட்டு வெளில வரணு அந்த அளவுக்கு நல்லா வதக் கணும் நல்லண்ண உத்தி வதக்கணு நல்லா வரணு அதுக்கப்றம் பா்த்தீங்கன்னா அந்த புளி கரைசல் வச்சிருக்கோ இல்லையா புளிகரைசல் அ மொளஹாத்தூள் மொளஹா துள் பாத்தீங்கன்னு கொழம்பு மொளஹாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டாக்கா அ தனி மிளஹாய்த்தூள் தனியா மிளஹாத்தூள் தனியா அரச்சு வெச்சிருப்பே அது வந்து ஒருஸ்ப் ஃபோன் போடுவே மெளகா வந்தா ஒ அ அதிஹமா போட்டாதா வந்து மிளஹாத்தூள் வந்து அதிகமா போட்டாதா கொழம்பு வந்துன் ஆ எங்ளுக் பிடிக்கு அதனால தனிமிளஹாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவோ அந்த மாரி போட்டுட்டு கொழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்றோ மாங்கா போடுவீங்ளா நீங்க
ஆமா மாங்கா போடுவோம் மாங்கா போம்
உம் வெண்டைக்கா போடுவீங்ளா
வெண்டைக்கால்லா போடமாட்டோ
ம் நாங்க வந்து வெண்டைக்கா போடுவோ வெண்டைக்கா வந்து வதக்கி கரச்சி வச்சிருக்கோ இல்லையா புளி அதுல சேத்துருவோ அப்டி இல்லென்னாம் இன் தனியா வதக்கிட்டு கொழம்பு கொதிக்கும் போது சேப்போ மாங்கானா அந்த மாரி பண்ண தேவையில்ல கொழம்பு கொதிச்சோனே மாங்காய போட்டுட்டு கொஞ்சோ தேங்கா அரச்சி நா அதுல சேப்பே அப்பதா வந்து இந்த ஸ்மெல் இருக்காதுன் சொல்லிட்டு தேங்காய பாத்தீங்கின்னா சீரகோ பெருஞ்சீரஹோ பச்சமொளஹா எது மூணையு வச்சி நல்லா அரச்சிட்டு ய கொழம்ப்ளஸ் தேத்துட்டு லேசா கொதி வந்ததுக்கப்றோ மீனு கடல் மீனருந்தா ரொம்ப நேர கொதிக் சுட கூடாது ஒடஞ்சி போய்டு அப்டிங்கறதுனால கொஞ்ச நேர கொதிக்க வச்சிட்டு யறக்க போம்போது பாத்தீங்கன்னா பச்ச மல்லி இழ இருக்குல
ஆமா
மள்ளிகை இலைய வந்து அதுல நா சேத்துருவே
ச்சேய்
ஆமா அதயே சேத்து அத கொதிக்க விடாம கீழ மறக்கி வச்சிர்ணு கீழ யறக்கி வச்சிது மல்லியிலேயே போடணு ஏன்னா கொதிக்கிவிட அது வேற மாரி வாசோ ஆய்டுது அது மாரி போட்டுட் ட்டு அதை விட்டுறது அப்படிதா நான் மீன் கொழம்பு வெப்பே
ஓஒக்கே ஆ
ம் ம்
ஆ உயிர் எத்ன பேரு
எங்க வீட்ல பாத்தீங்கன்னா உம் என்னோட மாமியாரு பாப்பாவ் தம்பி எங்க வீட்டுக்காரு உம் சரி மாம்
சேர் அப்றோ அடிக்கவா
சரி அம்மா
ஆ அப்ற கால்பன்னவும்
நல்லதுமா
ஆ ச்செரி